ஹலோ ஆ வணக் க்கம் தோழி நா பேசுறது கேக்குதுங்களா
ஆ கேக்குது சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்க அப்ற காலையில வீட்டு வேல எல்லா முடிச்சாச்சா சமையல் வேல அதெல்லா மு முடிஞ்சிருச்சா உங்களுக்கு
ஆ எல்லா முடிச்சாச்சு காலை டிஃபன்னு முடிஞ்சிருச்சு சமையலு முடிஞ்சிருச்சு மதிய சாப்பாடுதா உங்களுக்கு
ஆ எனக்கு காலைல காலைல பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வேலைக்கு போற அதனால காலையிலேயே வந்து சமையல் எல்லாமே முடிச்சிருவோ அதுக்கப்புற மதியமா வந்து சாப்பாடுல்லா செஞ் செய்யற வேலலா எல்லா இருக்காது எல்லாமே முடிச்சாச்சு இனிமே வந்து நைட்டுக்கு சாப் சாப்பாடு செய்யறதா ஈவினிங் டீ போடுவோ அவ்ளோதா
சூப்பர் சூப்பர் வெரி குட் சரி இன்னிக்கி நம்ம இந்த மழை நீர் சேகரிப்பு திட் நம்ம அப்டின்ற ஒரு தலைப்புல பேசலாமா
ஆ கண்டிப்பா பேசுங்க தோழி
சரி ஆ அதாவது இப்ப இந்த மழை நீர் சேகரிப்பு திட்டம் அப்டி ங்கறத வந்து ஆ ரொம்ப வருஷமா பின்பற்றி கொண்டு வருகிற றார்கள் அதுல வந்து ரொம்ப சந்தோஷமான விஷய அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்க வீட் லயு போட்டு வச்சிருக்கோ நாங்க அத விடாம அதையு உபயோகப்படுத்தணு அப்டின்டு நாங் களு அத போட்டு வச்சிருக்கோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்து வீட்லயே தண்ணி இல்லங்க தண்ணி பிரச்சன அப்படிங்கிறது ரொம்ப மோசமாவே இருக்கு இப்ப இந்த இயற் கை சுற்றுப்புற சூழல் எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கு ஓசோன் லேயர்ல ஓட்டங்கிறாங்க இது இதுங்றாங்க அதுன்றாங்க அதனால என்ன பொறுத்த மட்டிலு என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி மழை அப்படின்னாலுமே மழையு ஜாஸ்தியாதா வருது அந்த மழை மழைய என்ன பண்ணலா அப்படின்னாக்க பூமிக்கு உள்ள செலுத்துற மாரி இந்த மழை நீர் சேகரிப்பு திட்டத் ல பண்ணி நம்ம உபயோகிச்சோனாக்கா கண்டிப்பா நம்ம எடோ இருக்கிற எடோ அந்த போர் சுத்தி இருக்கிற எடோ அந்த தண்ணி புழங்குற எடோ அதுல ஃபுல்லா தண்ணி தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறதா என்னோட கருத்து உங்களுடைய கருத்து தோழி
ஆ கண்டிப்பா நீங்க சொல்றது நல்ல கருத்துதா நானுமே வந்து சின்ன வயசு ல வந்து இந்த மழைநீர் சேமிப்பு தொட்டி கண்டிப்பா வந்து எல்லார் வீட்லையுமே இருக்கணு அப்படின் சொல்லிலா வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்ருந்தாங்க இப்போ வந்து கான்கிரீட் வீடு அப்டின்னா மூலியமா வந்து அந்த அ மழை நீர வந்து மாடியில வந்து விழுற தண்ணிய வந்து கீழே கொண்டுட்டு வந்து ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதுல சேமிக்கலா சொல்வாங்க அப்புறோ கூரை வீடு அப்டின்னா அதுக்கு வந்து ஒரு தார்பாய் இந்த மாதிரி போட்டு அந்த இதுல வர தண்ணியே சேமிக்கலா அப்புற ஓட்டு விடுலையுமே இந்த ஓ ஓட்டுல இருந்து வர்ற தண்ணீரை வந்து பைப் மூலியமா வந்து சேமி கி லைஃப் லாங் வந்து நெறைய கவர்மெண்ட் ஐடியா சொன்னாங்க ஆனா இப்போ நா இருக்கிற ஏணிகள பாத்தீங்கனா இந்த மாதிரி வந்து ஸ் மழைநீர் சேமிப்பு தொட்டி அதிகமா வந்து அ பாக்கல இப் ப எங்க வீட்லயுமே அது இல்ல ஆனா இப்ப நாங்க இருக்கிற ஏரியால கொஞ்சோ போர் தண்ணி நல்லா தான் இருக் கு நெறைய தா இருக்கு அதுனால இங்க கொஞ்சோ வந்து அ வெயில் காலத்துல வந்து தண்ணீர் தட்டுப்பா டு இல்ல அ அதாவ்து இப்போ நெறைய பேரு என்ன பண்றாங்கனா இப்போ கவுர்மெண்ட் வந் து எல்லா வீட்டுக்குமே வந்து நல்ல தண்ணி பைப்பு வந்து சொல்லி குடுத்துருப்பாங்க அத இப்ப வந்து அவுங்க எல்லாருக்குமே வந்து அஹ் மோட்ரு போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுனால வந்து உம் வசதி இல்லாதவுங்க வந்து வசதி இருக்கிறவுங்க மோட்டரு போட்டு எடுத்துக்குவாங்க வசதி இல்லாதவங்க அந்த தண்ணிய தா வந்து குடிக்கிறதுக்கெல்லா நம்பி இருப்பாங்க ஆஹ் அதுனால அவுங்களுக்குல்லா தண்ணி வந்து கெடைக்காம இருக்குது ஆஹ் இதுனால நா என்ன சொல்றேனா எப் எல்லாருமே வந்து கண்டிப்பா அ வசதி இருக்கோ இல்லையோ அவுங்க அவுங்க இருக்கிற வீட்ல வந்து கண்டிப்பா ஒரு மழநீர் சேமிப்பு தொட்டிய வச்சிருந்தா நல்லதுதா அப்டினு நா நெனக்கிறே நீங்க என்ன சொல்றீங்க
நிச்சயங்க இப்ப எங்க வீட்லல்லா பாத்தீங்கனா அந்த கால் த்தில எங்க இதெல்லா வந்து ரொம்ப பழய காலத்து வீடு அதனால பாத்தீங்கனா கெணறு வெட்டி வச் சுருக்காங்க எங்க முன்னோர்கள் இங்க இது பண்ணுபோது வீடு கட்டு போது அந்த கெணறு அப்டிங்கறது வந்து என்னைக்குமே தண்ணி தண்ணி ஊர்ற ஒரு சோர்ஸ் தா அதனா ல அந்த கெணத்து தண்ணி வத்தாம இருக்குறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கனாக்க அழகா அந்த மழை நீர்ஸ் சேகரிப்பு தொட்டி அந்த வந்து அதுல கனெக்ஷன் குடுத்துட்டாங்க அதுல என்ன ஆகுது அப்டினாக்கா மழ காலத்துலல்லா அதுல போய் அந்த தண்ணி ஊரு அப்ப வெயில் காலத்தில அது சுத்தமா டெரை ஆகாம இருக்கும் இப்ப வந்து நம்ம அந்த கெணறு ஏரி கண்மாய் கால்வாய் எ எல்லா பாத்தீங்கனாலே கிராமப்புறங்கள்ல மட்டுதா இருக்கு அதுவுமே வந்து ரொம் போ ட்ரைய ஆடுச்சு இப்பல்லா சுத்தமாவே ஒண்ணுமே இல்ல விவசாய நெலோ எல்லாமே இப்ப தரிசுன் நெலமா மாறிட்டுருக்கற ஒரு அவல நெலைமை வந்திருக்கு கண்டிப்பாவே அதுனால பாத்துகிட்டீங் னா உங்களுக்கு வந்து ரொம்ப வர அந்த சூழ்நெல பாத்தீங்கனாகா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நெலைல தா நம்ம இருக்கோ இப்போ பாத்தீங்கன் னாக்கா அந்த சேகரிப்பு ப சேகரித்து வச்சுக்கணு இல்ல நம்ம வந்து காலத்துக்கு தகுந்த மாரி இருக்கணு அப்டின்ற ஒரு எண்ணத்திலேயே எந்த மக்களுமே இல்ல தண்ணி இல்லீயா நா வந்து லாரிய வாங்கி ஃபுல்லா ரொப்பிக்கிறே நா வந்து முன்னோக்கி தா போவே நா ஏ பின்னோக்கி பாக்கணு அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல ரோ ரொம்போ உறுதியா இருக்காங்க எதுக்காக பண்ணணு ஏ பண்ணணு இதுனால பண்றத நா பேசாம வாங்கி ஊத்திட்டு போயிட்டே இருப்பேனே அப்டின்ற ஒரு இதுலதா சிந்தனைல தா இருக்காங்க அ இதுனால வந்து இப்ப மழைநீர் சேகரிப்புனாலே வெறும்ன பூமில தண்ணி ஊர்றது மட்டு முக்கியோ இல்லங்க இப்ப இந்த எர்த் குவிக்கு அது இது நிலச்சரிவு பூமி உள்வாங்கிறது அந்த மாரி சமயத்தலல்லா கூட இந்த தண்ணி ஊறி அப்பறமா அது வத்தி அது அந்த பதப்படுறதுனால நா நம்ம வீடு கொஞ்சோ எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்குங்க இதுல உங்க கருத்து என்ன தோழி
நீங்க சொல்றது சரிதா அதாவது நம்மளோட முன்னோர்கள்லா பாத்தீங்கனா அதிகமா வந்து இப் ப ஒரு வயல் இருந்துச்சு அப்டினா அது பக்கத்திலேயே வந்து ஒரு கொளோ வந்து வச்சிருப்பாங்க ஒரு நா நாலு வயல் இருந்துச்சுனா அதுக்கு ஒரு கொளோ மாதிரி வெட்டி வச்சிருப்பாங்க வீட்டிற்கு வீடு கெணறு இருந்துச்சு அந்த மாதிரலா இருந்தனால மழைத்தண்ணிர் வந்து அதுல வந்து சேகரிச்சு வச்சாங்க ஆனா இப் போ பாத்தீங்கனா வந்து அ தண்ணி போற எ எடங்கள எல்லாமே ஆக்கிரமிச் சு என்ன பண்ணிட்டாங்கனா அ ஃபிளாட் போட்டுட்டாங்க இதுனால வந்து தண்ணீர் வந்து போறதுக் கான வசதியே இல்ல இப்போ வந்து மழ பெஞ்சாலுமே அந்த தண்ணி போய் ஆத்துல போயி சேர்றதுக்கோ ஆ இல்ல அ எதோ சேமிச்சு வைக்கறதுக்கான வழிகள் எல்லாமே கொறைஞ்சிருச்சு ஏனா இப்ப வந்து பெரிய பே பெரிய ஃபிளாட் ஃபிளாட்டா போட்டு அதுல பாத்தீங்கன்னா பெரிய வீடு மாதிரி கட்டி வெச்சிறாங்க இதுனால தண்ணி வந்து ம் சேமிப்பதற்கான வழியே இல்லாம போயி ச்சு அதுக்கப்ரோ பாத்தீங்னா இப்பமே கிராமத்துலயுமே பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து அதாவது கொறைஞ்சிருச்சு இப்போ நா இருக்குற காலத்துலலா அதாவது நா சின்ன பிள்ளையா இருக்குறன்னா வ ந்து இந்த மாரி போர் தண்ணி எல்லா அதிகமா எடுக்க மாட்டாங்க கெணத்துல போயி தா அள்ளிட்டு வருவாங்க அப்பெல்லா மழ ல பாத்தீங்கன்னா கெணறு வந்து நெரஞ்சிரு அந்தளவுக்குலா மழ பெய்யு ஆனா அதுக்கப்றம் ஒர ஒரு ஏழு எட்டு வருஷோ கழிச்சு அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்னா தண்ணி வ வந்து ஒட்டு போட்டு எடுக்க க்குற மாதிரி ந்துச்சு அதாது இப்போ எல்லாருமே இப்ப ஒரு கிராம இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு பெரிய கெணறு மாதிரி வெச்சிருப்பாங்க அந்த தண்ணில வந்து எல்லாருமே வந்து ஆ ஒரு செலவு தண்ணி அதாது வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோ பாத்திரொ கழுவுறதுக்கு அதெல்லா வந்து அங்கதா போய் எடுப்போ அதுல பாத்தீனா நாள் கழிச்சு அதுல அ ஒட்டு போட்டு அல்ற மாதிரி அதாவது ஒரு ஆள் புடிச்சதுக்கு அப்றோ அவங்ளே பாத்தீங்னா ஒரு பத்து நிம்ஷம் எடுக்கணு அதுக்கப்றோ இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லா வந்துருச்சு இதுக்குல்லா காரணோ என்னன்னா மக்கள் வந்து இயற்கையை வந்து பாது காக்குறது இல்ல அதி கமா பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க இப்ப பிளாஸ்டிக்லா யூஸ் பண்ணா அத போட்டோனா அது போய் மண்ணோட மண்ணா அது மக்கவே மக்காது அப்டின்ற மாதிரி எல்லா வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க ஆனா மக்கள் என்ன பண்றோனா அததா வந்து நம்ம யூஸ் பண்றோ நம்மதா வந்து அது அதற் கான நடவடிக்கை வந்து எடுக்கணு அத அதிகமா துணிப்பைகள வந்து யூஸ் பண்ணணு பிளாஸ்டிக் பொருள்கள அ அ கொறைக்கணு அப்றம் பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டல் வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணிட்டு அத நம்ம அங்க கங்க போட்டு போயிர்றோ அதுமே பாத்தீங்னா வந்து அ பூமிக்குள்ள போயி த நில நிலத்தடி நீர் மட்டத்த வந்து பாதிக்குது அப்டின் சொல்லி சொல்றாங்க அ இதுல உங்ளோட கருத்து என்ன இருக்கு சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து நீங்க சொல்றது நெஜமாவே ரொம்ப உண்மையான ஒரு கருத்து ஆழ்ந்த கருத்து அது இப்ப வந்து நம்ம கிராமப்புறங்கள்லா போனாக்கா பச்ச பசேல்னு இரு க்கு ஃபுல்லா சுத்தி விவசாய நெலங்க பயிர் வகைகள் இருக்கு அப்டி இப்டின்ற து எல்லா போயி இப்ப வந்து நம்ம ஏற்படுத்துற இந்த இயற்கை தாக் கத்துனால அவுங்களுக்குமே நீர்மட்டம் கொறைஞ்சு தண்ணி எல்லா கொறைஞ்சு இப்ப வந்து அவுங்களே வந்து எங்கேந்தாவது தண்ணி பாசன வேணு நீர் பாசனம் வேணு எங்க பயிரெல்லா கருகி போச்சு அப்டின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருக்காங்க இப்பெல்லா விவசாயிகள் நிஜமாவே ரொம்ப வருத்தமான சூழ்நிலைதா அது ஏனா அப்பல் ல்லா பாத்தீங்கனாக்கா நம்ம சின்ன புள்ளைல ருக்கும்போது நம்ம ஊருக்கு போவோ கிராமத்துக்கு போவோ ஜாலியாருக்கு பம்பு செட்ல குளிப்போ கொளத்துல குளிப்போ நீச்சல் அடிக்க கத்துப்போ அப்டின்ற பே பேச்சுகள் வந்து நம்ளோட சின்ன வயசோடயே முடிஞ்சு போச்சு போல இப்பல்லா வந்து அந்த மாரி ஒரு பேச்சு வழக்கு இல்ல வார்த்தையு இல்ல கேட்டா க்க இங்க வந்து நா ஊட்டிக்கு போனே ஏற்காடுக் அந்த மாதிரிதா பேசுறாங்களே காண்டி நீங்க நீங்க சொல்ற மாரி கிராமப்புறத்துக்கு போய் இயற்கை சூழ்நெலைய ரசிச்சு இருக்குற அளவுக்கு கிராம ராமங்களு இல்லாம போயிடுச்சு ரொம்ப வருத்தமாருக்கு அதுக்கு காரணம் நம்ளே தா நம்ம மாசுபடுத்தறது அவங்களையு சேத்து தா பாதிக்கும் நீங்க சொல்ற மாரி இந்த பிளாஸ்டிக் யூசேஜு அது இது எல்லாமே வந்து அந்த நீர்மட்டத்த ரொம்ப அடிவாங்குது அதனால என்ன ஆயிடுது கொலம் வத்துது இது வத்துது கண்மாய் வத்தி போகது பம்பு செட்ல தண்ணி இருக்காது கெணறு வத்திடு அவங்களுக்குன்னு இருக்குற அந்த நெலமே வத்திரு பெரிய பெரிய ஃபேக்டரிங்க கட்டுறது அது இது பண்றதுனால அவங்களுமே இந்த மழை நீர் சேகரி ப்ப நம்பி மட்டுந்தா விவசாயம் பண்றாங்க இப்போ இருக்குற தண்ணிய மழை காலத்துல சேமிச்சு வச்சு அதனால வர தண்ணிய வச்சு என்ன பயிறு விளைக்க முடியுமோ அத வெச்சு மட்டுந்தா வாழறாங்க அவுங்க நிலைமை இப்டி ஆயிடுச்சு இன்னிக்கி
ஆமா நீங்க சொல்றது சரிதா அப்றோ வந் து நம்ம நம்ம வந்து கண்டிப்பா வந்து மரங்கள் வளர்க்கணு ஏன்னா மரங்கள் வந் து தூய்மையான காற்று இருந்தாதா அது போய் மேகத்துல போய் இது பண்ணி மழ வரு அதனால இப்ப வந்து நம்ம மரங்கள் எல்லாத்திலும் முக்காவாசி அழிச்சிட்டு தா வரோ நகரமயமாதல் பெரிய பெரிய நான்கு வழிச்சாலை போடுறோ அந்த மாரிலா சொல்லி வந்து நெறைய வந்து ஆ மரங்கள வந்து அழிச்சிட்டு வராங்க அதனால நம்ம என்ன பண்ணலா ஏதோ ஒரு பங்க்ஷன் வக்கிறோ அப்டின்னா அந்த பங்கஷன்ல வந்து இந்த தட் டு குடுக்குறாங்க இப்பெல்லா அந்த மாரி ஆ குடுக்குறாங்க அதுக்கு பதிலா வந்து ஒவ் ஒவ்வொருத்த தருக்கு வந்து மரங்கள குடுத்து அத வந்து நட்டு வச்சி அத வந்து நம்ம வீட்ல வளத்ணோ அப்டினா வந்து கண்டிப்பா வந்து எதிர்காலத்துல வந்து மழை பற்றாக்குறை வந்து நீங்கு அப்றோ வந்து மழை நீீர் இருந்து சே சேமிக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம கொழந்தைகளுக்கு வந்து வழிகாட்டியா இரு க்கணும்
கண்டிப்பாங்க அருமையான ஒரு தலைப்புல நம்ம ரெண்டு பேரு அழகா டிஸ்கஸ் பண்ணினோ அ அடுத்த ஒரு தலைப்புல மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் தோழி
நன்றி